வணக்கம் தோழி ஆஹ் வணக்கம் தோழி எப்டு இருக்கீங்க வணக்கம் தோழி எப்
றிக்கீங்க நல்லா இருக்கீங்
ஆஹ் நல்லா இருக்கே சொல்லுங்க உங்களோட
சின்ன ஆஹ் சைல்டுவுட் மெமரிஸ் தா அது வந்து அப்போ நாங்கலா வந்து கிராமத்துலதா இருந்தோ நா சின்ன பிள்ளைல
சொல்லுங்க ஆஹ் கேட்டுக்கிட்டுதா இருக்க
கேக்குதா அ நா சின்ன பிள்ளைலேலா கிராமத்துலதா ஆமா கிராமத்துலதா இருந்தோ அங்க வந்து இங்க இப்போ அங்க நல்லா ஜாலியா எல்லாரோடையு வெளியில விளாட விடுவாங்க இங்க வந்து இப்ப வந்து சிட்டி சைட்லா இருக்கிறதுனால யாரு வெளியில கூட பசங்கள விடமாட்டேங்கிறாங்கல்ல
ஆமா
அந்த மாரில்லா இல்லாம அங்க எல்லாருமே வந்து விளாட விடுவாங்க யாருமே வந்து வீட்டுக்குள்ளயே இன்னு இருக்க மாட்டாங்க சொல்ல போனாக்கா எல்லா தெருவுலதா நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருப்போ சாப்றதுக்குமின்னு இன்னு சொல்லப்போனா சாப்றதுக்கு மட்டுதா வந்து வீட்டுக்கே போவோ நாங்க எல்லா அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு இப்ப உள்ள பசங்களுக்கு லா அந்த அளவுக்கு விளாடவி ட்றாங்களான்னு தெரியல ஆனா வந்து நாங்கெல்லா நல்லா என்ஜாய் பண்ணோ நல்லா வெளாண்டுட்டு வீடே தங்க மாட்
அப்ப அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன்லா இருந்த
கெடையாது அப்ப எல்லா எதுமே போஃனே கெடையாது நல்ல உம் இப் இப்பெல்லா நெனச்சு பாத்தா அந்த அந்த நாளா ரொம்ப திருப்பி எலலா கெடைக்கவே கெடைக்காது எந்த பசங்களுக்கு அந்த மாரில்லா கெடைக்காது எல்லா ஏன்னா இப்ப எல்லா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உக்காந்துறாங்க வீட்டுக்குள்ளயே அப்ப ஸ்கூல் போனா கூட யாரு வந்து ந்து நாங்கலா நா வந்து ஸ்கூல் போற டயத்துலலா வந்து
ஆமா அந்த ஸ்கூல் போற டயத்துல நாங்கல்லா அந்த அப்ப எல்லா பாத்தீங்கனா அஹ் நல்லா ஓடியாடிலா விளையாடுவோ அம் தோழி சொல்லுங்க ஆமா விட்டு விட்டு கேக்குதுங்களே டவர் கெடைக்கலையா
உடனே
நெட்டு கெடைக்கலையா
ஆஹ் ஆஹ் சொல்லுங்க தோழி இ நெட்டு வந்து உங்களுக்கு விட்டு விட்டு கிடைக்கு நெனைக்குறே நெட்வொர்க் சரியா கெடைக் ஆ நெட் கேக்கமாட் கேட்க மாட்டதுங்க பேசுறது என்னாச்சு
அப்டி எனக்கு எடையில பிரேக் ஆகுது பிரேக் ஆகுற
என்ன எதுல நெட் எடுத்துருக்கீங்க இல்ல என்ன நெட் யூஸ் பண்றீங்கனு அ
வி ஐ வி ஐ ல தா போட்ருக்கே போனப்
நீனா வோட ஃபோனா சரியா ஆகுது நான் வந்து இந்த வீட்டுல நெட்டு எடுத்துருப்போம்ல ஒயரு கனெக்ஷன் ஆஹ் பைபர் கனெக்ஷன் அதுலதான்
இல் இல்ல இல்ல எங் எங்களுக்கு ஒய்பைக்கு வேல இல்ல அதனால நாங்க மொபைல்ல தான்
இல்ல இந்த மார் ஒர்க்குக்கு ஒய்ஃபை இந்த இதுல பண்ணிருந்தாங்க வெப்சைட்ல அதுக்கு
ஆஹ் அது உங்களுக்கு ஒய்பை யூஸ் ச எனக்கு ஒயஃபைக்கு வேல இல்லலைல அதனால ஒயஃபை கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கலை
சொல்லுங்க தேடி தோழி உங்களோட
அததான் அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாலியா இரு இருந்தோம் நாங்க எங்க நான் ஸ்கூல் டைம்ஸ்ல எல்லாம் சரி டுவெல்து பிடிக்கிற வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் டென்த் படிக்கிற வரைக்கும் டுவெல்தலதான் மார்க் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தியாச்சு
கல்லூர்ல போகும்போதெல்லாம் கல்லூரி போகும்போது அப்ப எல்லாம்
கல்லூரிக்கு வந்து அவ்ளவுக்கா அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியல சும்மா போனோமா படிச்சோமா வந்தோமா அவளோதான் அந்தளவுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணல ந என்ஜாய் பண்ணது அதுன் பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கு உள்ளதுதா அவ அத நீங்க எப்ப கேட் ந்தாலு எனக்கு வந்து சொர்க்கோ மாரி அந்த லைஃப்பு
ஆமா எல்லாத்துக்கு அப்படிதா ம் அப்பலந்து நம்ம வந்து எந்த ஆம் எந்த கவலை இல்லாம சாப்ட்டம்மா படிச்சமா அந்த மே இது ஒண்ணுதே இருக்கு வேற காவல நம்மளுக்கு வரவே வராது அது எல்லாமே அம்மா அப்பா பாத்துக்குருவாங்க எல்லா விஷ்யத் மத்த விசயங்களா அதனால வ வந்து படிச்சமா விளையாண்டமா ஸ்கூல் போனோமா அந்த கவல மட்டுதா இருக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சன இருந்தாலு கொஞ்சோ நெனைப்போ அப்புறோ விட்டுருவோ ஆனா இப்ப வந்து மே கல்யாண ஆணத்துக் முன்னாடி நம்ம வந்து நெறைய பொறுப்புகளா ஏத்துக்கிட்டு அப்புறோ அத பத்தி திங்க் பண்ண ஆரம்பச்சிரோம்ல அடுத்த நம்ம ஃபியூச்சர பத்தி ஆ ஆ அப்பதா நம்மளுக்கு வந்து அந்த அந்த இளம பருவத்துல இருந்துரலா இருந்திருக்கலா
இருந்திருக்கலா கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டேஜு வரும்போது நம்ம சாம அந்த இது அந்த இடத்லயே நின்றுக்கலாமோ நம்ப லைஃப்பு நல்லாந்துருக்கு அப்படின்ற அளவுக்குதா இருக்கு ஆனா அந்த மாரி லைஃப் வேற யாருக்கு வந்து கிடைக்குமான்டு தெரில இப்ப உள்ள பசங்களுக்கெல்லா ஏன்னா வெளிலயு யாரும் ஏ பசங்க விளாயட போறது கெடையாது
ஆமா ஆமா ஸ்மார்ட் ஃபோன் வந்த பாடே என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லா பேருமே ம் போனு காலையில எந்திரச்சாங்கன் பாத்தீங்களா நைட் தூங்குற வரைக்கு சாட்ஸ் சாட்ஸ் பாக்குறது அப்புற ஃபேஸ்புக்கு அது இதுன்னு எல்லா பாத்துக்கிட்டு டைத்த அதலேயே கு ஆ வேஸ்ட் பண்றாங்க ஆ கொஞ்ச நேரோ பாகக்கலா பாக்காம இருக்க முடிய டெக்னாலஜி காலத்துல அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது என்ன விஷியோ நடக்குதுன் சொல்ட்டு அப்டேட்ல இருக்கு நல்லது தா இருந்தாலு அப்படியே சார்ஸ் பாக்குறே கொஞ்ச நேரோ பாக்கலா அப்படி திருப்பி ஒக்காந்துட்டு பாக்க ஆரம்பிச்சாங்க அப்புறோ கடைசி வரைக்கு அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க டைம் போறத் தெரி
தெரியாது ஆ டைம் போறதே தெரியாம அதுலயே முங்கிறாங்க
ஆ முங்கிறாங்க அவுங்களுக்கு வந்து அடுத்த வந்து நம்ம வ வந்து என்ன டிெசிசன் எடுக்கணு அது எடுக்கணுனு சொல்ட்டு அத பத்தி நெனைக்க மாட்டாங்க மேரி
ம் ம் அந்த ஃபோன் இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தா இருக்காங்களே அடுத்தடத்துல்லா வந்து அவ
அடுத்த கட்டத்துக்கு நகழணு அடுத்த கட்டத்துக்கு போணுன்னு ம் நெறைய யோசிக்க மாட்டே சொல்றாங்க ஆ
நீங்க அவுங்க சைல்ட்ஹூட் எல்லா எப்படி என்ஜாய் பண்ணீங்க
என்னோட சைல்ட்ஹூட் நா வந்து தாத்தா பாட்டிட்ட வளந்துட்டு அம்மா அப்பாட்ட வளர்ல அப்பா ம்மா அப்பா வந்து இந்த ஆருமில இந்த டெல்லில இருந்தாங்க அதனால நா வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே அஹ் தாத்தா பாட்டி வந்து எங்க பாட்டி எங்க அம்மாம்மா வந்து ரொம்ப பிடிக்கு அவுங்க வந்து கிராமத்துல போட்டு வந்து அவுங்க வந்து விவசாயம் பண் விவசாயம் பண்றவங்க அதனால அங்க தோட்டோ வீ வீடு அப்படின்னெ சுத்திட்டே இருப்ப சின்ன வயதுல ரொம்ப புடிக்கு நீச்சல் பழகுறது அப்புறம் ஓடியாடி விளையாடுறது மாமரத்துல தொங்
அப்ப நீங்க நல்லா என்ன என்ஜாய் பண்ணிருக்கீங்க என்னை விட நானாவது வெளாட் டு பசங்களோட சுத்துறதுதா நீங்க ந
ஆஹ் நாங்க நெறயா என்ஜாய் பண்ணியிருக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல நெல கடல எல்லாம் போடுவாங்க லீவ் அப்பெல்லா பாத்தீனா நெறயா நெறயா பேர் எங்க எங்க அம்மம்மா தோட்டத்துக்கு வந்து நெலகட எல்லா நெலக்கட எல்லாம் பறிச்சு போட்டு அத எடுத்துட்டு போவாங்கல்ல வீ எனக்கு வித்துட்டு போறப்ப நெறயா ப்ச் அந்த பறிச்ச எடத்துல நெறய நில கடல ஒண்ணு ரெண்டு இருக்கும்ல்ல அது இந்தமாரி லீவு விட்டப்ப பிள்ளைகல பக்கத்து தோட்டத்துக்காரங்கல்லா வந்து தோட்டத்துல வந்து அப்படியே பறிச்சு அதல்லா எடுத்து பொறுக்கி போட்டு ஆஹ் வீட்டுக்கு வந்த பையை சுட்டு சாப் போடுவாங்க வந்து சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணோ அப்படின்ட்டு அப்புறம் அங்க பக்கத் துல வந்து மழை இருக்கு ஒரு தோட்டத்து பக்கத்தில்ல மல ஹில்ஸ் ஏரியா அந்த ஏரியா வந்து அங்க மலையில போய் ஈர் சுத்தி விட்டு வர்ரது அப்புறோ சாயந்திரமான வீட்டுக்கு வந்திறது லீவ் விட் டா ஸ்கூலுக்கும் போவாங்க பள்ளிக்கும் அந்த லீவ் சமயத்துல அந்த முழு பறி ச்ச பறிச்ச கால் பறிச்ச லீவ்னா உம் அந்த மாரிலா ஒ அந்த ஊரவே சுத் திட்டு இருப்பாங்க எல்லாம் இந்த தோட்டம் தொறவு இந்த வாய்க்கால் தண்ணி
ஆமா நல்லா இருக்கு அந்த இந்த வெயிலுக்கு அதுக்கும் போய் தண்ணிக்குள்ள நின்னா க்க வெளியில வர்றதுக்கே மனசு இருக்காது வாய்க்கால்ல குளத்துல எல்லாம் போய் குளிக்கிறதுக்கு
ஆஹ் அப்ப சிறு வயதுல வந்து இந்த சைக்கிள்ச்சுட்டு அப்ப எல்லாம் பாத்தீங்க டைமிங் கணக்குது ஒன் ஹவர்க்கு வந்து இருபது ரூபா ஆஹ் அரை மணி நேரத்துக்கு பத்து ரூவா சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு சுத்திட்டு வருவோம் உள்ளயே ஊருக்குள்ளயே இப்ப எல்லாம் அந்த வாடகை சைக்கிளா படி இல்ல இல்ல அப்புறம் நொண்டி விளையா டுறது தாயம் விளையாடுறது பல்லாங்குழி நான் நிறைய விளாண்டு இருக்கேன் அந்த மாதிரி வீட்டுல உட்காந்து அப்புறம் வயசுக்கு வந்த மா அதிகமா வெளியில விடமாட்டாங்க
ஆமா அதேதான் அதேதான் எங்க
அப்புறம் ஹம் இந்த எட்டாங்கிளாஸ் ஒன்பதாங்கிளாஸ் படிக்கிம்ப வீட்லய இருந்து பல்லாங்குழி விளையாடுங்க அப்படின்னுவாங்க அது விளையாண்டு இருப்போம் ஆனா தோட்டத்துக்கு மட்டும் சண்டே ஞாயிற்றுக்கிழம சனிக்கிழமனா போயிட்டு வருவோம் போயிட்டு சும்மா அங்க போய் குளிச்சுட்டு துவைச்சுட்டு அந்த தண்ணில தலை குளிச்சா நல்லா இருக்கும்அதனாலே மோட்டர்ல போர் வெல் இந்த போர்வல் போட்டிருப்பாங்க தண்ணி தொட்டியில வந்து விழுகும்ல தொட்டிக்குள்ளே நிண்டு குளிப்போம்ல தண்ணி விழுகும் போது தலையை எப்படி மோட்டர்ல காமிச்சு பம்செட்ல காமிச்சு குளிப்போ அதெல்லாம் அப்ப எல்லாம் மத்தல்ல முடி நிறைய இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க எல்லாமே போடுவோம்மே நிறைய சிறு வயது பருவம் நாங்க நல்ல நிறைய கழிச்சிருக்கோம்
ஆமா அது ஒரு ஆமா போன் இல்லாதனால நல்லா வந்து அது
டைமும் ரொம்ப நேரம் இருக்கு நம்மளுக்கு டைம் போரு டைமும் நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டைம் எங்க எப்படி போதுனே தெரில காலைய எந்தரிசம்னா நைட்டு சீக்கிரமே வந்த மாதிரி கிடைக்கலாம் இப்பலாம் அவ்வள வேலை செய்யற வீட் அஹ
அஹ ஆமாமா
இன்னும் எனக்கெல்லாம் ரெண்டு ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் அவர்ஸ் கூட வராதா அப்படின்னு தோனு அந்தமாதிரி டைமிங் வேமா பெய்யரது நாள் போறதே தெரிய மாட்டேங்குது
அஹ் செரி அது அது அப்படிதான் அது எதுவும் நம்ம சொல்றதுக்கில்லே செரி தெ
அப்புறம் வந்து உம் நாங்க வந்து நீச்சல் பழகுறது சின்ன வயசுல வந்து எங்க பா எங்க அம்மம்மா இருக்காங்களா வந்து அவங்க ஊர் வந்து பழனி பழனி கூட்டு போவாங்க அங்க கூட்டு போயிட்டு அங்க போய் அவங்க அவங்களும் தோட்டம் நெறைய வெச்சிருப்பாங்க எங்க அம்மம்மாவோட அம்மா வீடு அவங்க தோட்டம் ஆஹ் அங்க நேறைய ஏக்கர் கணக்கா வெச்சுருப்பாங்க அங்கே தோட்டத்துல போய் நாங்க வெளாடுவோம் நீச்சலெல்லாம் அங்கதான் நான் பழகுனேன் அந்த கிணத்துல நெறைய தண்ணி இருக்கும் அந்த தள்ளி விட்டு சொர கூட எல்லாம் கட்டிட்டு வெளயாடுவோம்ல
அது செரி உம் உம் அதெல்லாம் நாம் பாத்துருக் க்கன் ஒரு தடவ அப்படிதான் போ அந்த இது கட்டிட்டு போவோன்னு சொல்லுவீங்கல்ல சொன்னீங்கல்ல கட்டிட்டு போவே இல்ல அது எனக்கு அவுந்துச்சு ஆஹ் ஆவுந்து அப்புறம் ரெண்டு மூணு பேரும் ஃரெண்ட்ஸ் தான் வந்து இழுத்துக்கிட்டு வந்தாங்கள அதுல இருந்து நான் மறுபடியடி அத ட்ரை பண்ணவே மாட்டேன்
உள்ள கிணத்துக்குள்ள பழகும்போதா
குளத்துக்குல
அப்ப கலந்துருச்சா
ஆமா அதுலந்து அதோட விட்டட்டனே நல்ல ட்ரை பண்றதே இல்ல
கிணத்துக்குள்ள தானே சொல்றீங்க அப்பா கலண்டு குச்சுன்னு சொல்றீங்களா
குள குளத்துல குளம் சொ சொல்லுவாங்கல்ல குழ தெரியுமா ஆஹ் அதுல்ல அது தா
நான் பலகுன கேனரு வந்து பெரிய கிண ரொம்ப வட்ட கிணரா இருக்கும் அங்க அம்மாமாவோட அம்மா இது அதுங்க அங்க போனோம்னா ரொம்ப தூரம் ஆகும் அதனால வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு ஒரு அவுட்டல்ல அங்க போயதான் எங்க அண்ணா கூட்டு போய் பழகி கொடுத்தாங்க அங்க பாத்தா இந்த ஊரு சுத்தி இருக்க பாசங்க லீவ் தானே இந்த மாரி சம்மர் டயத்துல தான் அவங்கள நிறைய பேர் வந்து விளையாண்டு இருந்தாங்க குடிச்சு குடிச்சு தவிக்கிட்டுமே இருந்து அதுல வந்து கிணத்துல முக்கால் வாசி கேணர் தண்ணி இருந்தது வெட்டிய கிணறு அப்புறம் இல்ல எங்க இதுல வந்து நான் லீவ போன பேரு அங்ககட்டு வந்து அவங்க வீட்டுக்கு நெறைய பேர் லீவ் வந்திருந்தாங்க என்ன மாதிரி அஞ்சு ஏழுட்டு பேர் இருந்த ஒரே வீட்டுல அப்ப எல்லாத்தையும் சொர குட்டு இருச்சு எனக்கு மட்ட இல்ல அப்ப என் கிணத்துல அந்த அண்ணா ப நீ குதி மேலேந்து குதி எவ்வளவு தூர உள்ள குற அந்த அளவுக்கு மேலே வந்து